ஆ நீங்க ச் நீங்க இப்ப இது ஆ அன்னிக்கி எதோ ஒடம்பு செரி இல்லனு சொன்னாங்க இப்ப ஆ ஆ நீங்க எப்டி இருக்கு ஒடம்பு இப்ப பரவால என்ன ஆச்சி ஆ இப்போ சம்மர்ல
ரொம்ப இது ரொம்ப ஒடம்பு சூடு ஆற மாரி ஒடம்பு சாப்பாடு எடுத்துக்கிட்டதுனால ரொம்ப சூடாயி உடம்பெல்லா ரொம்ப ஹாட் இத ஆயிடுச்சு இப்போ பரவால்லையா
ஆ இப்போ பரவால ஆக்சுவலா என்ன ஸ்டொமக் அப்செட்டா
இல்ல இல்ல இப்போ இந்த சம்மர்லெல்லா ரொம்ப ஆ சூடு ஒடம்புக்கு சூடு கெலப்புற மாரி சாப்பாடு சாப்ட கூடாதுபாங்கல அது நா ரொம்ப சாப்பட்டதுனால ஒடம்பு ரொம்ப சூடாயிடுச்சு என்ன சாப்டிங்க நானா கொஞ்ஜோ மாங்கா ஊருகா
ஓ வாரோ வாரோ ஒரு உணவு சாப்
ஆ ஆமா ஆமா எனக்கு ஆக்சுவலா யூஸ்வலாவே ஊருகா ரொம்ப புடிக்குமா அதனால நெறைய நானே வீட்ல போட்டு வெச்சிருவே அவக்கா அப்பறோம் லெமனு மாங்கா இந்த மாரி அது நா ரொம்ப சாப்டதுனால ஒடம்பு ரொம்ப சூ அத முஸ்ட்டு ஸ்டொமக் அப்செட் ஆயிடிச்சு
அப்டியா இது வேற ஆக்ச்சுவலா உங்களுக்கு எதா ஐடியா இருக்கா இந்த வெயில் காலத்துல வந்து நம்ம என்னன்ன புட் எடுத்துக்கலான்ட்டு உங்க அளவுக்கு நா ஒன்னு அவ்ளோ பெரிய ஆள் இல்ல
எனக்கு தெரியும் ஆக்ச்சுவலா நா கொஞ்சம் படி
படிச்சிருக்கே படிச்சிட்டு நீங்க இந்த மாரிலா சாப்ட்ருக்கீங்களா ப்ரோ ம்ம்
புடிச்ச ஃபுட்டு முன்னாடியே வச்சா சாப்டாம இருக்க முடியுமா
அடுத்தது பால் எதாவது குடிங்க ஆ அது பால் டெய்லி கால்ல ஒரு க்ளாஸ் குட்ச்சிடுவ ஓகே இது நீங்க இந்த சப்ஜா சீட்ஸ் இதெல்லா சொல்றாங்களே ஆலிவ் விதை சப்ஜா சீட்சு அதெல்லா குளிர்ச்சியா
இது இல்ல இல்ல சப்ஜா சீட்ஸ் அப்பறோம் இன்னொரு சீடு ஒண்ணு இருக்குமே ஐயோ அந்த சீடு பேரு என்ன ஆக்சுவலா ரெண்டு சீட்ஸ் இருக்கு சியா சீட்ஸா ஆ ஆ அதா அதா ஆக்சுவலா சியா சீட்
சியா சீட்சு ஒடம்பு வந்து சூடாக்கு ம் அது வந்து வின்டர்ல சப்ஜா சீட்ஸ்
ஒடம்ப கூலாக்கும்
ம் அத வந்து சம்மர்ல எடுத்துக்கணு ம்
சோ இப்போ வந்து சப்ஜா சீட்ஸ நம்ம சம்மர்ல எவ்ளோ இன்டேக் பண்றோமோ ஒடம்பு அவ்வளோ கூலா வச்சுக்கோ இப்ப உடம்ப கூலா ஆக்குற மாரி சில ஃபுட்ஸ்னா ஆ குக்கும்பரு ஆ அதே மாரி நம்ம தாத்தா பாட்டி சாப்ட்ட பழ -பழைய சாதோ அஹ் இந்த சப்ஜா சீட்ஸு இ எ இ இந்த மாரி சில ஃபுட்ஸ்லா ஒடம்ப நல்லா கூலா வச்சுக்கு ஆஹ் அதா அதா அதா இ இந்த மாரி சில ஃபுட்ஸ்லா உடம்பு கூலா வச்சுக்கு அதனா அதா அந்த காலத்துல காலைல கெளம்பறத்துக்கு முன்னாடி பழைய சாதோ சாப்ட்டு போவாங்க சோ அது அந்த வெயிலுக்கு அவ்வளவு கூலிங்கா இருக்கும்
ஆக்சுலா எங்க பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க சின்னப் பிள்ளையா இருக்கும் போது அஹ் நீத்து தண்ணி இருக்குல அதாவது இப்போ சாதத்த நைட்டு வடிச்சுட்டு அத தண்ணி ஊத்தி வச்சிருவாங்க காலைல என்ன பண்ணுவாங்க வெறு வயத்துல அந்த தண்ணி எடுத்து சொ நல்லெண்ண ஊத்தி குடுப்பாங்க அது வந்து குடிக்க சொல்லுவாங்க தண்ணிக்கு பதிலா நல்லா இருக்கும் ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி இருக்கும் பட் இப்னா அது எப்டின்னே எங்களுக்கு தெரியல அப்ல்லாம் எங்களுக்கு நிலம் வந்தது நெறைய நல்ல வீட்டுல அரிசி விளையும் நாங்க இத இதெல்லாம் போட மாட்டோம் யூரியா அதெல்லாம் இயற்கையான மு தா வெளைவிச்சு இந்த மாரி நெறைய வரு அரிசி முட்டை அதனால எங்களுக்கு நல்லா பயிர் வீட்லயே ஒரு பயிரு இருக்கிறதுனால நல்லா இருக்கு அரிசிலா சோ நாங்க எல்லா அதே மாரி இப்ப உள்ள அரிசில நம்ம அப்டி தண்ணி ஊத்தி வைக்கலான்னா இந்த வச்சா கூட அடுத்த நாள் வந்து நொச நொசன்னு பயரு கெட்டு போயிடுது அதுதா பயமா இருக்கு வயித்துக்கு ஏதா பிரச்சன ஆயிடாம இருக்கனுமேன்ட்டு
உம் அ எனக்கு ஆக்சுவலா ரைஸ பத்தி அவ்ளவா தெரியாது ஆஹ் நீங்க அ உங்களுக்கு தெரிஞ்ச எதா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பாருங்க நா ரைஸ்
தெரியுமா இதல்லா டாக்டர்க்கு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்களா இத பத்தி பேசறவங்க டயட்டீஷ் சிக்கன் மாரி உம் ஓகே
அஹ் ஆக்சுவலா எனக்கு வந்து நா ஃபுட்ச பத்திதா சும்மா ஒரு புக்கு படிச்சிருக்கே அதனாலதா கொஞ்சோ தெரியு அதே மாரி உங்களுக்கு வின்டர் டைம்ல சளி பிடிக்காம இருக்கக்குனுன்னா நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ் என்னன்னா பனானா அஹ் அப்புறோ இது ரொம்ப தக்காளி சேக்கூடாது உங்களோட ஃபுட்ல
தக்காளி வெங்காயோ போட்டாதா சமையலு அப்டியா ம் என்ன ஃபுட் செய்யலா தக்காளி இல்லா
ஆஹ் இல்ல நீங்க தக்காளி எப்டின்னா அஹ் த தக்காளி இல்லாம நீங்க வெங்காய சட்னி பண்லா
ஓ கரெக்ட்டு ஆனா இப்ப சாம்பாரு இதல்லா பண்ணனுனா தக்காளி தேவப்படுமே ம்
அந்த எடத்துல இது போவாங்களே
லெமன் புழியில்லாத ரசம் பண்ணிருக்கேன் நானு தக்காளி இல்லாம எலும்மிச்ச ரசம் பண்ணுவேன் ரசம் பண்ணிருக்கேன் லெமன் ரசம் பண்ணிருக்கேன் இது புளி நெறைய ஊட்டினா ஆனா அந்த பண்ணி பாத்தேன் தக்காளி வேலயல்லாம் நடுவுல நடுவுல ரொம்ப ஏறி இருக்குது இல்ல அப்ப வாங்க முல்லு சொல்லிட்டு நாங்க வந்து புளிய நெறைய ஊத்தி பண்ண பசங்க கண்டுபுடுச்சிட்டாங்க நீ தக்காளி அரச்சி பண்ணல இது வேற மாரி இருக்கு சாப்படவே இல்ல அவங்க டெஸ்ட் நல்லா கண்டு சில்றாங்க அவங்கள எப்படி சமாளிக்கன்னு தெரியல சாம்பார்ல போட்ட நல்லா இருக்கு மா வத்த குழம்புக்குதான் நல்லா இருக்கும் ஜிஞ்சர் கார்லிக்
போடலாம் உங்க பசங்க எப்டி சாப்படுவாங்களோ அந்த இந்த மாதிரி நீங்க போட்டு சமைக்கலாம்
அவங்க டேஸ்ட்டு ஏத்த மாரி பண்ண சொல்றீங்க ஆஞ்ச வாசனையா இருக்கும்ச தெரியாது ஓ
அந்த மாதிரில்லாம் சிலர் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும்
இது மிளகு குழம்பு தெரியுமா அ பசங்களுக்கு அடி சளி பிடிச்சது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துங்க அவங்க அப்போட வெளிய போனா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துருவாங்க நான் எவ்வளவோ சொல்லிட்டு அவரு வாங்கி கொடுக்காது கேட்க்க மாட்டேன்றறாரு பசங்க ஆசைப்ப வாங்கி கொடுப்பா அது மாதி அவங்க தாாவும் வங்கிதான் பெரிய குத்துப்பனா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காம வரவே மாட்டா அி வந்துவாங்க எல்லாத்தையும் ச அதை சாப்பிட்டு சாப்பிட்டு எக்கச்சக்கமா சளி பிடிச்சுக்கறக்கு நான் அதுதான் இந்த மிளகு குழம்பு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்றாங்க
எங்க பாட்டி எல்லாம் செய்வாங்க பட் எனக்கு அந்த அளவுக்கு செய்ய தெரியல அதுதான் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாக்க மிளகுல வந்து நீங்க வெறும் மிளக தட்டிட்டு லைட்டா உப்பு போட்டுட்டு ஆ அது கூட மாங்காய் அப்புறம் இன்னும் சில ஃபுட்ஸை வந்து லைட்டா சும்மா அதில் தொட்டு சாப்பிட்டிங்கனால ரொம்ப இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி மிளகோட எல்லா நியூட்ரியன்ஸுமே போகும்
ஓ ஆனா கார அது ரொம்ப தறைக்க இருக்குமே குழந்தைகளுக்கு குழந்தைங்க தரும் போது லைட்டா நீங்க அதுலத ஸ்வீட் நற் மாரி சேர்க்கலாம் சக்கரை கொஞ்சண்டு போட்டுக்கலாம் லைட்டா உப்பு போட்டுக்கலாம் இது மிளகுல வேற என்னன்னா காரம் வந்து ஏன்னா வாால் மிளக இருக்கு எங்க வீட்டு நல்ல குவாலிட்டியான மிளக அவங்க ஃரெண்டு வாங்கிட்டு இருந்தாங்க கேரளா பெக்கும்போது ஆனா அது வந்து சமாக்காரம் நெட்டி அப்டிய பிச்சுக்கும் அதுதான் எனக்கு வந்து நல்ல பவர்ஃல் நல்ல மெடிசின் வேல்யூ அது பட் ஆனா எனக்கு பயமா இருக்கு ஏன்னா பசங்களுக்கு
கும்பல் வந்துரும் மேலக்குதா குறைக்க ஏரிக்கும் இல்ல இல்ல ஆக்சுவலா மிளகு எப்டின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சாப்படும்பது மட்டும்தான் அதட இம்போக்ட் ஜாஸ்தியா இருக்கும் நீங்க அடுத்தடுத்து அதது நீங்க டெய்லி ஃபுட்ஸ்ல இப்போ
நீங்க நான் வெஜிடேரியனா இல்ல வெஜிடேரியனா வெஜிடேரியன் தான்
ஓகே ஓகே ஏன்னா நான் நான்வெஜ்ஜில் நெறைய மிளக வச்சு பண்ணலாம் பட் வெஜ்ஜ்லயும் நெறைய பண்ணலாம் நீங்கள் ரசத்து கொஞ்சம் ஜாஸ்தியாக மிளக வச்சு மிளகு ரசம் விட்டு வைக்கலாம் அதே மாதிரி வெறும் கருவேப்பலய மிளகுள வருறுத்து போட
ஓ அதாவது இப்ப கருவேப்பிலய அது பூண்டு கருவேப்பில மேளகு வெச்சி அரச்சுப்போல்ல வருத்துட்டு அரக்கலாங்றிங்ளா அ ஆமஆமா ஓ நா ப்ரெட் ரேஸுக்கு நா வந்து மெளகு பொடி போடுவேன் அதே மாரி காய்கறி எல்லாம் போட்டு ஏன்னா
நீங்க ஃபிரைட் ரைஸ் வந்து கெச்சப்பு அதெலா ஊத்துவீங்களா அந்த மாரி பண்ணாதீங்க ஏனா குழந்தைங்களுக்கு அது ஒத்துக்குமானு தெரியாது நீங்க ரைஸ கொஞ்ச நல்லா வெறவெறயா வடிச்சுட்டு அ அ அத நல்லா ஹீட் பண்டு இருக்குற வெஜிடேபிள் புள்ளாவோ போடுங்க அதல போட்டுட்டு வெஜிடேபிள்ஸ் நல்லா குக் ஆனகப்பறோம் பெப்பர கொஞ்ச ஒரு கைப்பிடி சும்மா தூவி உட்டுட்டு அதுக்கு தேவயான அளவு உப்பு போட்டுட்டு சும்மா பெரட்டிடுங்க அப்டியே ஹீட்லயே வெச்சு அதுக்கு தொட்டுக்க உ உருளக்கிழங்க பொடி மாஸ் மாரி போட் அதுலோயோ நெறைய பெப்பர போட்டு பண்ணீங்கனா சூப்பரா இருக்கோம் உங்களுக்கு
வேற ஏதாவது டிஷ்ஷஸ் இருக்குமா பண்றா மாரி ஸ்வீட் மாரி ஏத பண்லாமா எள்ளுல பண்ணுவாங்க எள்ளு ஏனா அது மேரி ஷிட்ல மேலக வச்சு எதுனா பண்ண முடியுமா எல்லா சேத்து மேல ஆனா பால்ல போடுவாங்கல்ல மிளகு மஞ்சத்தூள் போட்டு குடிப்பாங்கல்ல மஞ்சத்தூளு மஞ்சத்துளு ஒரு தலைப்பு இருக்கா
எனக்கு அவ்லோ தூரம் அது தெரியாது ஆ எனக்கு சில இந்த மாரி ஃபுட்ஸ்தா தெரியே அதுவோ கேள்விபட்ருக்கேன் ஆக்சுலா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆ ஆமா
ஆ அது சளி பிடிச்சதுனா பால்ல மஞ்ச பொடி போட்டு மிளகு தூள் போட்டு மசாலா பால் மாரி குடுப்பாங்க இந்த கிராம்பு பட்ட எதெல்லாமோ போடுவாங்க எனக்கு தெரிஞ்ஜி நா ஒரு தடவ குடிச்சிருக்கே ஒ ஃரெண்டு வீட்ல நல்லா இருந்ததுஆனா அப்ப இந்த நல்ல சளி அதுனாலே எ ஃப்ரெண்டு வந்து செரி இந்த மசாலா பால் குடி... நல்லா இருக்கோனு அப்டின்னு சொல்லிகுத்தா சூப்பராயிர்க்குதுதான உண்மையிலியே நல்லா தொண்டைக்கு எதமா தான இருக்கு நா எப்டி பண்ணோனு கேக்கணுண்னு நெனச்சே மறந்து போயிட்டே மறந்துட்டே ஆ ஆ ஓகே ஓகேஓகே இப்போ பாவு பஜ்ஜிலா பண்றாங்கயிலியா அதுல இந்த மெளகுலா நெறைய சேப்பாங்ளா
செப்பாங்க செப்பாங்க
சேப்பாங்கல்ல ஏனா பசங்க சேர்த்துக்லஏனா பசங்க ரொம்ப விரும்பி சாப்படுவாங்க ஏனா நல்லா இருக்கோம் நா ஒரு எத்ல வாங்குவேன் எப்போதோ சூப்பரா இருக்கோ அங்க வந்து குவாண்டிட்டியா நெய்தா யூஸ் பண்ணுவாங்க லோக்கல் டால்டாலா அதல யூஸ் பண்ண மாட்டாங்க - வெல ஜாஸ்தி தா பட் அ ஜாஸ்தினாலோ நம்ம மந்த்லி ஒன்ஸ் அந்த சைடு போனா வாங்கி குடுப்பேன் நல்லா சாப்டுவாங்கா ஃபுல்பில்லா இருக்கோ அதுதா கேட்டுக்கிட்டே ம் நிங்க நெறைய டிஷ்ஷஸ் என்னென்ன தெரியுமோ கொஞ்சம் எனக்கு எல்லாமே அனுப்பிவுடுங்க
ஓகே மேடம் நா உங்களுக்கு எல்லா
பாத்துட்டு ரே நா ட்ரெய் பண்ணி பாக்றே ஏனா பசங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டம் கேக்றாங்க புஸ்சு புஸ்சா டேஸ்ட்டு வேணுங்றாங்கா நா எங்க போறது நாங்கள வாயே தோறக்க மாட்டோ போட்டததிண்ட்டு போயிட்டே இருப்போ ஆன அவங்க அந்தமாரி கேட்டுட்டே இருக்காங்க ம்
நா உங்ளுக்கு அந்த படிஎஃப் மத்தெல்லா அமுச்சுவுற்றே நீங்க செக் பண்ணிகோங்க ஓகே மேடம் பாய் மேடம் ஓகே